கேக்துங்ளா
ஆ கேக்குது சொல்லுங்க சேரிங்க நம்ம பேசிட்ருந்த மாரி அந்த தலைப்புகளுக்குள்ளேயே வருவோ சோசியல் மீடியா வந்துட்டு எல்லாரு அதிகமா யூஸ் பண்றீங்க யூஸ் பண்றாங்க அப்டின் நீங்க சொன்னீங்க ஓ கே நா என்ன சொன்ன அத நம்ம பாதுகாப்பா யூஸ் பண்றது தப்பில்லன் நா சொல்ற
ஏ நானு அது வந்து மென்ஸ் தப் புல்லா சொல்லீங்க இப்ப வந்து நைட்டு நைட் வந்து இப்ப வந்து மோஸ்ட் ஆஃப் இது வந்து அ நைட் தூக்க வராம யூஸ் பண்றாங்க நா அப்பவே சொல்லுவ ஃபோனு நா என்னையும் இது பண்ணிதா சொல்ற இப்ப நைட் நானு ஒரு ஒரு இது பண்ணி முடிஸ்ட்டு ஆ நைட் தூங்குலான் பாக்கும்போது இல்ல ஒரு ரெண்ட் நிமிஷோ பாக்லா ரெண்டு நிமிஷங்கிறது அந்த ஒரு ரெண்டும நேர்மா போயிருது ஆட்டோமட்டிக்கா இது
ஆமாங்க இப்ப நம்ம வந் இந்த ரீல்ஸ் இருக்குங்க இதுலயே ரீல்ஸ நம்ம ஸ்வைப் பண்ண ஸ்வைப் பண்ண நம்மளே அறியாமலே பாத்துக்கிட்டே இருக்கோ எனக்கு நா நார்மலா இப்ப ரீல்ஸ விட்டுட்டேன் வச்சு கோங்களா மொதலல்லா மொதல்ல தொடக்கத்துல முன்னாடில்லா எப்பவ்மே ரீல்ஸ் பாத்துட் இருந்தேங்க அப் புறமா என்ன ஒரு எடைல ஒரு என்ன சொல்றது ஒரு டாக்கபிள் பெர்சன் வந்தாங்க செரி அவ்ங்கிட்ட பேசிட்ருந்தோன் வச் கோங்ள அப்ப போரே அடிக்குலன் வச்சுகோங்குள அப்போ வந்துட்டு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கா போய்ட்ருந்துச்சு ஆனா என்ன இப்ப போக போக அந்த பாண்டே இல்லாத மாதிரி இருக்கு சேரி ஓகே ஏனா அப்போ ஒரு அவ்ங்க ஒரு விஷ்யத்த ரொம்ப இம்பாட்டன்ஸ் பண்ணிட்ருந்தாங்க என்ன சொல்றது அப்போ ஒரு நார்மல்லு சாட்டிங் அதாவ்து நம்ம ஒரு மெசேஜஸ் பண்றதயே அவ்ங்க ஒரு இம்பாட்டன்ஸ் கொடு த்து அந்த ஒரு விஷ்யத்த மெனக்கிட்டு பண்ணிட்ருந்த மாரி இருந்துச்சு ஆனா இப்ப அந்த விஷ்யோ பண்ணனுன் சொன்னாலே அவுங்ளுக்கு து அது கொஞ்சோ எருச்சலா இரு க்கிற மாரி அவுங்ளே பிஹேவ் பண்ணுவாங்குன் வச்சுக்கோங்களே அவ்ங்க தர்ர ரிப்ளேஸு நமக் கொஞ்சோ கடுப்பா இருக்கு இப்ப நீங்க ஒருத்தங்ளுக் மெசேஜ் பண்ணிட்ருக்கீங்கனா அவ்ங்க ஒடனு ஒடனே உங்ளுக்கு ரிப்ளே பண்ணா அந்த எடத்துல இர்ந்து பேசணுன் தோணு ரிப்ளேவே அவ்ங்க தர்றதே ஒரு நாம் ஓர் நாலு மெசேஜுக்கப் புறோ அவ்ங்க ரிப்ளே குடுத்தாங்கனா உங்ளுக்கு அவ்ங்ககிட்ட பேசணுன் தோணுமா பேச வேணான் தோணுமா நீங்ளே சொல்லுங்க நீங்க ஒன்னு அவ்ங்ளோட சுச்சுவேஷன் யோசிங்க அந்த மாரியெல்லா சொல்லாதீங்க ஒருத்தங்க எப்பவுமே அதயே முன்னாடி பண்ணவங்க இப்ப பண்ணல அப்டின் சொன்னா அது அவ்ங்க வேண்ணு பண்றாங்க எரிச்சல் ஊட்ற மாரி இர்க்கு இவங்கிட்ட ஏன்டா பேசுனோ அப்டிங்கிற மாரி தோணுமா இல்லயா ஒரு
பீ லா ஃபெசிஃபாக்கா பெசிஃபிக்கா அப்புல்லா ஒன்னு கெடையாதுங்க செரிங்ளா அத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்ங்க வேணுன்ட்டே பண்ணு ஒரு ஒரு எப்பின்னா ஒரு ஒரு கண்ணோட இதுல பண்ணு அப்டின்னு எதுமே கெடையாதுங்க சரிங்ளா ஆ அது நீங்ளே யோசிங்க டைம்ல வந்து இந்த விஷ்
இதுல என்னங்க யோசிக்கறதுக்கு சரியா இருக்கு இப்போ நம்ம வந்துட்டு ஒரு நீங்க ஒட்னேதாங்க ஒங்க ஃபிரெண்டுக்கு நீங்க ஒரு நா மெசேஜ் போட்றீங்க என்னடா பண்ற அப்டி சொன்னாலு நீங்ளு அதுக் அவங்ளு வந்து ரிப்ளே பண்றாங்கனா ஓகே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க ரிப்ளே பண்ணிட்டே இருக்காங்க ஓகே இதே நீங்க ஒரு மெசேஜ் போட்டு அவரு பண்ணாம அப்டியே பாத்துக்கிட்டே இருக்காங்க அ நம்ம ஒரு நாலு மெசேஜ் போட்டவரிதா அதுக்கு ஒரு சம்மந்தமே இல்லாம ஒரு ஸ்மைலி அனுப்புனா கடுப்பு எப்டி வருன் நெனைக்குறீங்க
சமதமே இல்லாம எப்டிங்க ஸ்மைலி அனுப்வாங்க அதுக்கான யோஸ்
சம்மதமே இல்லாம தாங்க அனுப்புவாங்க அது ஒரு அதுமில்லாம அந்த மெசேஜுக்கு ஒரு ஸ்மைலி எப்டிங்க சமமாகு நம்ம ஒரு விஷ்யோ கேட்ருக்கோனா விஷ்யத்துக்கான ரிப் ரிப்ளை தானங்க குடுக்கணு ஒவ்வொரு மெசேஜ்சுக்கு கரெக்டா ரிப்ளை குடுக்கனுங்க எனக்கு அந்த மாரி பண்ணவங்க இருந்தாங்க ஆனா இப்பய் அந்த மாரி பண்றதுல்லன் சொல்றே யாரு அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கறது இல்ல இப்ப நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்துல ஆக்குபைடா இருக்கோ சோ அந்த விஷயோ ஆக்குபைடா இல்லங்கிற போது அந்த விஷயத்த வேற ஒரு விஷயம் நம்மள ஆக்குபைடா மாத்துது சோ இதுக்கு அந்த ஆ யாரு அந்த ஃபேர்சன் தான காரணோன் நம்ம சொல்லா வேற விஷத்துக்கு மேல நம்ம ஆக்குபைடா ஆகுறோ அப்டின் சொன்னா இல்ல அப்ப அந்த ஃபர்சன் தான காரணோ
அவேலபிளா இருக்காங்கல்ல அது அதயே நீங்க புடிச்சா இல்ல நீங்க சொல்ற கடை எல்லா நேரமு ஃபோன்
ஏங்க ஃபோன் தா பேசனுன் அவசியோ இல்லங்க இப்ப நம்ம அவங்க முன்னாடி குடுத்த அதே முக்கியத்துவத்த இப்ப குடுக்கல அப்டிங்கிற பச்சத்துல அந்த முக்கியத்துவத்த வேற ஒரு ஏதோ ஒரு பெர்சன் குடுக்குறாங்க அப்டின் சொன்னா அவங்க தாங்க எல்லாரு வந்து பேசுவாங்க இப்ப ஏதோ ஃபர்சனல்னு சொல்லங்க நம்ம வந்து து இப்ப என்ன நா இப்ப போ மோஸ்ட் ஆப் த ஃகேள்ஸ்ன்னு ஒன்லே என்ன சொல்றாங்க யார்டயா பேசுறாங்கன் வச்சுக்கோங்களா இப்போ அவுங்களுக்கு ஆறுதலா யார்லா சொல்லவறாங்களோ ஒடனே அவங்க கிட்ட சாஞ்சி பேச ஆரம்பிச்சிருவாங்க இது இல்ல வேற ஒரு பொருள் மேல அடிக்ட் ஆயிருவாங்க இப்ப பாட்டு கேக்குறதுங்க்கு ஒரு விஷயமா இருக்கு ஷாப்பிங் போறது ஒருத்தங்களுக்கு ஒரு இது அடிக்ஷனா இருக்கு இப்ப நா என்ன பண்ற அப்டின் சொன்னா நா ஃபுல்லாவே இருந்து கேம் விளாட்ற எனக்கு ஒரு நாளத்திக்கு ஒரு அஞ்சிவா பத்து வாட்டியாது கேம ஓபபன் பண்ணி ஆன் ஆடியே ஆகனு அப்டிங்கிற மாரி கால்ல எழும்பன ஒடனே முன்னாடி குட் மார்னிங் போட்டக்க இப்ப கால்ல எலும்பன ஒடனே கேமுக்குள்ள போய்ருது ரொம்பதா வந்துட்டு சீ கொஸ்டின் வருமே சண்ட வருமே அந்த ஒரு வி விவாதோ வந்ரக் கூடாது அப்டிங்கிறதுனால போய் குட் மார்னிங் போட்றோ இல்லன்னா செரி போட்டுக்லா அப்டியு போட்டுக்லா இந்த மாரி ஒரு அசா அசட்டுத்தனமான ஒரு தன்மையு வந்துருது சரிங்களா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இந்த மாரி ஒரு எண்ணங்கள் வரக்கூடாது ஆனா இது வர்றதுக்கு காரணோ யாரு
புரியல காரணோ யாருன்னா அவங்க மட்டு கெடையாதுல்ல நீங்க ம் ம் இப்போ புரிஞ்சிங்க அந்த கேம் வந்து சப்போ நீங்க சொல்றீங்க அந்த கேம்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு எதுக்கு வெளாட்னு
ஏங்க இப்போ நமக்கு அந்த அந்த அவைலபிலிட்டி இருக்குதுனால தா நம்ப அந்த கேம் வெளாடிட்டு இருக்கோ
இல்ல இல்ல அந்த அவேப்லிட்டி இருக்கறனால கேம் வெளாட்றோ இல்லைன் சொல்ல ஆனா வந்து அந்த கேம் விளாண்டனால மட்டுமே நம்ம வந்து இது பண்ண முடியாதுல்ல அந்த கேம் பர்சன் அந்த அடிக்ஷன் அடிக்சன் வந்து நீங்க சொல்றீங்க யா நா வந்து அடிக்க்ஷன் யார் மாரியு ஆக மாட்டன் ஒருத்தங்க ப்ராமிசே பண்ணாங்க எங்ககிட்டேலா வந்து அப்டி யாரமா அடிக்ஷன் ஆகி நா திருப்பி அந்த கஷ்ட படுறக்கு நா விரும்பல அப்பனா இப்ப கேம் விளாட்றது ஒ ஒ ஒரு அடிக்க்ஷன் தான
ஆனா நம்ம அது துண்புறுத்தாதுங்கல்ல ஏங்க யாரோ மேல எபெக்ஷன் ஆனோனு வச்சுக்கோங்கள அது நமக்கு ஹட்டாக தா செய்யு கேம்ன்னா நம்மள விட்டு போவா செய்யு நம்ப வெரட்ற வரைக்கு அது நம்ப கூட தா இருக்கு
ம் விடிய விடிய உக்காந்து கேம் வெளாட்றது வந்து ஒங்ளுக்கு ஒரு நல்ல விஷ்யோ ஒங்கள துன்புடுத்தாம ஒடம்ப அடின் இது பண்லாமா அது நல்லது நல்லதா இருக்கு அது ஒங்ளுக்கு
ஏ இப்ப எனக்கு அது ஒரு நேரோ போகுது அப்டிங்கற பச்சத்துல அது ஏ நேரத்த அதாவது என்னோட சிந்தனயே அத மட்டுமே நோக்கி இருக்கு வேற எதுமே என்ன திங் பண்ண விடலன்னா அது எனக் பெஸ்ட்ண் தானே நா சொல்லனு இப்ப என்ன ஒரு விஷயோங்க என்ன வருத்தப்படாம வச்சிக்கிறதுக்கு என்ன இருக்கோ அதானங்க சிறந்தது
ஓகே நா என்ன சொல்றே யோசிக்கிறதுக்கு எவ்ளோ விஷயோ இருக்கு நீங்க தனியா ஒக்காந்து யோஷ்ச் நா என்ன சொல்றே தனியா ஒக்காந்து யோசிப்பிங்க தப்பா யோசிப்பீங்கன்னு நா சொல்ல ஆனா யோசிக்கிறதுக்கு எவ்ளோ விஷயோ இருக்கு லைஃப்அ பத்தி யோசிக்க என்ன பண்ண போறே யோசிக்கலா ஒரு மின்சோ ஒருத்தங்க ஒரு விஷயோ சொல்லிருக்காங்க அத பத்தி யோசிக்கலா அது அப்டி இது பண்ணலா சிந்தனையா இப்ப தெளிவா இருக்கூடாது அப்டின்னா கேம்ல தா வெளாட்லா அப்ப எனக்கு சிந்தனை எதுமே இருக்குகூடாது அப்ப நானு வந்து ஒக்காந்து கேம் வெளாண்டு ஒத்துபியா யாராலயு ஒத்துக்க முடியாது செரி நல்லா தானே இவன்
ஏங்க ஒங்களுக்கு நா சொல்ற ஒரு விஷயம் புரிதா இப்ப நம்ப வந் ட்டு யோஷ்ச்சிட்டே ஒக்காந்துறது கண்ணீர் வடிச்சிட்டு ஒக்காந்துறக்கனகனக்கு
சொல்ல வரே இப்ப இப்போது ஒரு அவைலபிலிட்டி குடுத்தாங்கன்னு நீங்க சொல்றீங்க அந்த அவைலபிலிட்டி வந்து எங்க மிஸ் ஆச்சின்னு நீங்க சொல்லுங்க ஒரு அவன் அவைலபிலா இல்லாம போம்போது உங்ளுக்கு எங்க அந்த கேம் உள்ள வந்துச்சி நீங்க சொல்லுங்க எதுனால உள்ள வந்துச்சி
எதுனால உள்ள வந்துச்சி அப்டிங்கிறது என்னா ஏங்க ஒருத்தங்க வேலைல இருக்கும் போது அந்த ஒரு முக்கியத்துவோ குடுத்துட்டே இருந்தா ஆனா எனக்கு வேலையே இல்லாம இருந்தாலு அந்த ஒரு முக்கியதுவ குடுக்கல அப்டின்னு சொன்னா அப்ப அவங்க வேணுகுனு பண்றாங்கன்னு அர்த்தமா
ம் ஆளே இல்லாதப்ப எப்டி ஒருத்வங்க வந்து உங்களுக்கு முக்கியத்துவம் குடுப்பாங்க இருப்பாங்க தெர்ல மீன்ஸ் ல பிரேக் வந்து வந்ததுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கும் தெரியும் அவூங்க பிபோராவே நா இன்னும் சாரி சோ அது பிபோர்ராவே இன்ஃபார்ம் பண்ணது அந் தப்பு என்னன்னு சொல்ட் ட்டு அவுங்களும் வந்து ரிலைஷ் பண்ணிருப்பாங்க செரிங்களா நீங்க வந்து அவைலபல் இல்ல அவை
ஆங்க ஆமாங்க அந்த விஷ்யத் த அவூங்க எனக்கு லைன் இப்ப வந்துருச்சு அந்த இது அத என்னால இப்ப விட முடில அப்டிங்குற பட்சத் துல நான் இனிமே ஏன் அத விட்டு குடுக்கணும்னு கேக்கற
அப்பெல்லாம் வந்து இப்பதான் ப்ப அப்பல்லாம் அவுங்க என்னதான் இது பண்ண அவங்க அவைலபிளா இருக்கிறது வந்து வேணாங்கிறீங்க அப்டித்தான் அப்ப கேமே போது உங்களுக்கு அப்படிங்
கெடயாது ஆனா என்னால கேம்ம விட முடியாது அப்டிங்கிற அளவுக்கு நான் இருக்கேன்
எப்டி சொல்றாங்களோ அதே மாதிரி சொல் என்னால இந்த இது விட முடியாது என்னால இது வந்து அவைலபிளா நா நான் அவைலபிளா இரு இருக்கே ஆனா வந்து பத்தீன அந்த டைம்ல வந்து அதுதா ஃபஸ்ட் தோணுதே பஸ்ட் பிரியாரிட்டி ரவுண்டுல அத குடுத்தா நீங்க அது அதுக்கு குடுக்க போற நானும் ஒரு இது க்கு குடுக்க போறே ஃபஸ்ட் பிரியாரிட்டி குடுக்கறேன்னு சொல்லி அவூங்க உங்க போவான் இவன்
நீங்க நா அவைலபிளிட்டி எனக்கு உங்க சைட் ரொம்ப திக்கி திக்கி கேக்குதுங்க ஏங்க உங்க பக்கத்துல ஏதாவது டிவைஸ் இருக்காங்க எனக்கு உங்க பக்கத்துல ஏதாவது டிவைசஸ் எது இருக்கா
அவங்க போன் இருக்குங்க சொல்லுங்க சொல்லுங்க
என்ன திக்கி திக்கி கேக்குதுங்க ஆ ஓகே ம் அதுதாங்க
இப்ப என்னன்னு கேட்டீங்களா இப்பதான் அவங்களும் ஒரு என்னவோ சொல்றாங்க ஆனா அவங்களும் ஒரு நா நானும் இதுல வந்து அவைலபிலிட்டி இரு அவங்க அவைலபிள்ளா கா ஆனா நா ஒனக்கு உங்களுக்கு மெசஜ் குட்மார்னிங் மெசேஜ் பண்றக்கு முன்னாடி நா அங்க போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த இத நா பண்ணி முடிச்சிட்டு வந்து நா உனக் இவ வந்து நா வந்து இது குட் மார்னிங் மேஷே அனுப்னா ஓகேவா உனக்கு நா சொன்னா நீங்க அவங்க நீங்க ஏத்துப்பீங்களா மாட்டீங்களா
ன்ன நீ இப்போ இதுக்கு காரணம் யாருன்னு யோசிச்சு யோசி க்க மாட்டிங்கிரிங்க எல்லாருமே ஒரு தப்பு பண்ணிட்டோம் ஏங்க எப்பவுமே நீங்க வந்துட்டு நார்மல் மனநெலயில இருப் கீங்க எல்லாருமே ஏ நீங்கன்னுல்ல எல்லாருமே ஒரே மனநில தான் தப்பு ஏ நடந்துச்சு அப்டின்னு யோசிங்க அந்த தப்புக்கு காரணம் யாரு அப்டின்னு ஏ யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க
ஒர்க்கு உங்களுக்கு புரியுதா இப்ப காசும் அவங்கதான் அது அவங்க நீங்க ன்ன சொல்றீங்க காரணம் அவங்க தா ஆனா அவுங்க ரெக்டிவை பண்ணிட்டு இருக்காங்க நீங்களே சொல்லிட்டீங்க உங்க வாயல சொன்னீங்க
அவங்க சரி பண்ணிட்டு இருக்காங்களானா எனக்கு தெரிலைங்க சொல்றேன்ங்க அப்ப கூட நா அததான் சொன்னே அது சரியாகுமான்னு எனக்கு தெரில சரியாகுமா அந்த ஒரு பாண்டு திரும்பி வருமா அப்டிங்றது எனக்கு தெரில
புரியுதா இப்ப பாண்டு வரது பாண்டு வராததுலா அல்ல எல்ல நம்ம தாட்டுதாங்க இப்ப பாண்டு என் இ சி இப்ப அவங்களுக்கு அவங்களுக்கு பாண்டே இல்ல நீங்க சொல்றீங்களா ப்பா
அப்டினாங்கன்னா முன்னாடி இருந்த ஒரு அந்த பாண்டோ அந்த ஃபீலோ
காசு எல்லா ச் முன்னாடிந்து நா அதிகமா இருக்குதாங்க நா சொல்லுவேன் இப்ப இவ்ளோ உரிமையடத்து எப்டிங்க நீங்க சொல்றீங்க கம்ளைண்ட் கம்ப்ளைண்ட் பண்றீங்க உரிம இருக்ரெனால தான் கம்ப்ளைண்ட் பண்றீங்க ஒருத்த ஒருத்தங்கள வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்றத இத வச்சுதாங்க அவங்க சொல்லுவாங்க பாராட்டுறது வச்சு யார்ருவேணா பாராட்டலா கம்ப்ளைண்ட பண்றவங்க உரிம இருக்குற எடத்துல தாங்க கம்பிளைன்ட் பண்ணுவாங்க இப்டி பண்ணாத இப்டி செய்யாத எக்ஸ்போட்
பண்ணிட்டுருந்தேனா அவங்களுக்கு வெறுப்பு வந்துராதாங்க
எப்டிங்க வெறுப்பு வரும் நல்லதுக்கு தாங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க இப்ப இப்ப நீங்க நா சொல்றது உங்களுக்கு வந்து இப்ப நா உங்க கிட்ட கேக்குறேன் எதுக்கு இந்த போ லாம் ஐ மீன்ஸ் எக்சாம்ப்பிள் தான் சொல்றேன் செரிங்களா ஏங்க கேம் வெளயாண்டு இருக்கீங்க நீங்க கேம் வெளயாடம நீங்களும் டைம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இது பண்றீங்கள்ள அப்டி பண்லாம்ல அப்டி பண்லாமல அவங்கட்ட சொல்லும் போது நீங்க என்ன ஆவீங்க வளக்கலாம் சொல்றேன் க கண்ல வந்து கருப்படிக்கும் நைட் தூங்குங்க அப்டினு நல்லதுக்கதான் சொல்றேன்
ஆமாங்க ஆனாலும் இப் இப்ப அந்த இப்போ நார்மலா இத தான் மொதல்ல ஒரு விஷயம் சொன்னங்க நம்ம ஒரு மெசேஜ் போட்டா அந்த மெசேஜுக்கு வர்ர ரீப் லென்னு ஒரு விஷயம் இருக்குதாங்க அந்த ரிப்ளே பத்துதானே நம்ம அவங்ககிட்ட போய் இருக்க பழக்கம் தெரிய வரும்னு சொல்லி நான் ஒரு விஷயம் சொல்றேன் இது நான் ஒரு புத் தகத்துலயும் படிச்சிருக்கேன் ஒடனஒடனே அது வர்றதுக்கும் ஆனும் பிந்தி வர்றதுக்கும் ச்சி ஒரு வித்தியாசம் இருக்குலேங்க
ஏய் பிந்திவரது ஒடனே வறது அதெல்லாம் ஒன்னு இல்லிங்க ஆமா ஆக்க்ஷுலா வந்து ஆன்லைன்ல இருந்து மெசஜ் பண்ண கூடாது யாரு நெனைக் க மாட்டாங்க ஃபஸ்டு அத தெரிஞ்சுங்க நீங்க ஃபஸ்ட் நீங்க அனுப்புற மெசேஜ்ஜுகு வந்து ஒருத்தவுங்க ரீப்ளே பண்ணாமருந்தா அந்த பதிலு என்னவா இருக்கும்னு நீங்க நெனைப்பீங்க
நம்ம என்ன யோசிக்ரமோ அதான் வரனும்னு நெனைப்போம்
அ அங் அப்பல்லாம் அந்த நேரத்துல வந்து
அத் அதாங்க தொடங்கிய அது தொடங்குற டைம்ல அத்தன மாசத்துல குடுத்த பதில் ஏன் இப்ப குடுக்க முடியல அவுங்களால ஒரு தடவ கூட இப்போ எங்களுக்குள்ள ஒரு எங்க எங்க நானும் என் ஃப்ரண்ஷும் என் ஃப்ரண்டோ இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக் குள்ள ஒரு ஒரு நல்ல ஒரு இது இருக்கு நல்ல ஒரு பாண்டுருக்கு ஆனா எங்களுக்குள்ள ஒரு டாஸ்க்கு இருக்கு டெய்லி ரெண்டு கொஸ்டின்ஸ் கேக்கணும் அப்டிங்ற மாதிரி முன்னாடி எல்லாம் கேக் ற கொஸ்டின் அவ்ள சுவாரசியமா இருக் கும் நெஜமாவே அந்த கொஸ்டின்ஸ் தான் அங்க பேசுற பேச்செல்லாம் எங்க மனசுல நிக்கவே செய்யாது எந்த ஒரு விஷயமுமே இருக்காது ஆனா அந்த கேக்குற கொஸ்டின வச்சே அடுத்த நாள் அந்த கொஸ்டின பத்தி பேசுவோம் ஏன்னா அவ்ளோ சுவாரஸ்யமா இருக்கும் ரெ இரு ரெண்டே ரெண்டு கொஸ்டின் தா கேப்போம் டெய்லி நைட்டு நீ எவ்ள நேர வேணாலும் பேசு தூங்க போகும்போது ரெண்டு கொஸ்டின் கேட்டே ஆகணுங்கிறது ரெண்டு பேரும் பேசி வச்ச ஒரு விஷயம் செரிங்ளா இப்ப அந்த மாரி விஷயங்கள் யாரால விட்டு போச்சு அதெல்லா எனக்கு தெரியல அது எனக்கு எம்மேலதா தப்பா இல்ல அவுங்க மேல தப்பா அப்பறம் கேக்குறதுக்கே நா என் என்கிட்ட இப்ப இல்ல அப்டின் சொன்னா விட்டுற்றாங்க இப்போ ந நா பேசிட்டு இருக்கேங்க இப்போ நா ஏன்கிட்ட அந்த கொ அதுக்கு கொஸ்டின் இல்ல நா அப்பறம் அப்பறம் அந்த கொஸ்டின் கேளு அப்டிங்கிற ஒரு விஷயத்த அவுங்க நயாபகமே வச்சிருக்க மாட்டேங்கிறாங்க ஏ ஏன் நயாபக வச்சுகலன்னு கேட்டா நா எத்தன தடவ உங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியும்னு கேக்குறாங்க அப்போ இவங்க எங்களா என் என்ன இத இப்டி பதில் சொன்னா நம்ம இந்த எடத்துல என்ன சொல்றதுன்னு சொல்லுங்க எத்தன தடவ உங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியும் அப்டிங் கேக்குறான் நம்ம யாரோ ஒரு பட்சத்துல உங்கள நா ஏன் ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கற மாரி நம்ம கிட்ட மூஞ்சில அடிக்கிற மாரி ஒரு பதில சொ சொல்லிறாங்க அப்பறம் எங்கங்க கொஸ்டின் கேக்கணும் அப்டின்னு ஏன் தோணும் அத என்ன சொல்றது முன்னாடி கேக்குற கொஸ்டின்ஸ்ல இருந்த சுவாரஸ்யம் இப்ப கொஸ்டின் கேக்கவு தோண மாட்டங்கி கேக்குற கொஸ்டினுமே அந்த அளவுக்கு ஒரு சுவாரசியத்த குடுக்க மாட்டேங்குது அது வந்து மொதல் விஷயம் அப்பறமா கொஸ்டின் கேட்டா அதுக் ஒரு ஆன்சர்னா என்ன நெனைக்கிறோம்னா அந்த ஆன்சர் வரும் கிட்டத்தட்ட அதுதான் இக்ஸா வரணுனு இல்ல ஆனா அது கிட்டத்தட்ட வந்துரும் சோ நீங்க சொல்லுங்க நான் சொல்லிறேங்க